லோ வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
நா சும்மாதா சிஸ்டர் இருக்கே நீங்க
நானு சும்மாதா இருக்கே இப்போ நீங்க கொஞ்ச நேரோ முன்னாடி நீங்களா கால் பண்ணியிருந்தீங்க
ஆமா சிஸ்டர்
ஆ அதா எனக்கு அதா பாக்குறே என்னடா நா கால் பண்ணதே எனக்கு தெரிலையே அப்டின்ட்டு
நானு பண்ணனு காலு எனக்கு பேசணு பண்றே உங்களுக்கு நா சரிங்ளா
ஓகே ஓகே சிஸ்டர் நம்ம இப்ப எதனா வேற இன்னொரு டாபிக் பத்தி பேஸ்லாமா நீங்க எப்டி கால் உங்ளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்டி இருக்காங்க
எல்லா இப்போ எல்லாருக்கு கல்யாணோ ஆயிடுச்சு தோழி எல்லாருக்கு கல்யாணம் ஆயி ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலேஜ் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க
ஓகே ஓகே
ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டு தா வாழ்க்கைல நல்லா ஒரு சக்சஸ்க்கு ரீச் பண்ணிருக்கா இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ்ல இவ ஒருத்தி மட்டுந்தா காலேஜ் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் எடுத்து இப்போ படிச்ச ஸ்கூல்லயே டீச்சரா இருக்கா
ம் வேற லெவல் அச்சீவ்மெண்டாச்சே இது
செம்ம இல்ல அதா நானு எ அது அவள பாக்கும் போதெல்லா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம படிச்ச ஸ்கூல்லயே நம்ம படிச்ச நம்ம படைச்ச அதே சேம் டீச்சர் கூட அதே டேபிள்ள உக்கார்ந்து அவ சாப் புட்ரா இப்போ அது நல்ல ஒரு அச்சீவ்மென்ட் இல்லையா
ஆ
அந்த டீச்சர்ஸ் எல்லா அப்டியே அவள பாக்கும் போதெல்லா அப்டியே பிரவுட் ஆ ஃபீல் ஆக்குறாங்க நம்ம படிக்க வச்ச பொண்ணு நம்ம கூடையே நம்மளே சொல்லிக் குடுத்து அவளே டீச்சர் ஆகி நம்ம பக்கத்துல இப்ப உட்காந்துருக்கா அப்டின்ட்டு அவ்ளோ பெருமையா அவங்க டீச்சர்ஸ் எல்லா அவ பத்தி சொல்றாங்க நானும் பாக்குற அது பாக்கும்போது அவ்ளோ ரொம்போ இது ரொம்ப பெருமையா இருக்கு இல்லியா அந்த மாரி எல்லா நம்மளுக்கு அமையல
உம் உம்..
சொல்ல போனா அவ்ளோ படிப்பு ஏறல
அந்த மாரி எல்லாருக்கு அமையாதில்லையா
ஆமா அவளோ படிப்பு எனக்கு ஏறல எனக்கு படிப்பே சரியா ஏறாது தோழி உங்களுக்கு
ம் நா ஓகே தா சிஸ்டர் நா ஒரு டிகிரி முடிச்சிருக்க பிகாம் ஜென்ரல் முடிச்சுட்ட இப்ப காலே இப்ப ஒர்க் பண்ணிட்டு செகண்ட் டிகிரி கரஸ்ல பண்ணிட்டு இருக்கே
ஆ நானு ஒரு டிகிரி போடலா படிக்கலான்தா பாக்குறே நா வெறு பிளஸ் டூ தா படிச்சிருக்க
ம்
படிக்கணு நானு மேல படிக்கணு ஆசையாதா இருக்கு
ஏன்னா இப்ப ஒரு டிகிரி ம் இப்ப ஒரு டிகிரி முடிச்சதுனால இப்ப இந்த பேங்க் செக்ட்டார்ல இருக்க இப்ப இதுவே நா வேற எதன டிகிரி முடிச்சிருந்தானா கொஞ்சோ ஈஸியான இதோட கொஞ்ச ஹையர் பொசிஷன் போலா இல்லையா அதுக்கு நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தா தேவப்படுது சோ மா இந்த ஒர்க்கு வந்து இந்த ரியன்ஸ் ரெண்டு டிகிரி முடிச்சதுக்கான சேலரி இதுவு இதாகு ஹைக்காகு சோ அதா சே அதா சே செகண்ட் டிகிரியு போட்டு சும்மா இருக்க டைம்ல கரஸ்ல போய் எக்ஸாம் டைம்ல மட்டு கொஞ்சோ டூ டேஸ் ஆஃபீஸ் லீவ் போட்டு படிக்கிற மாரி இருக்கு அப்டிதா போய்னுருக்கு சிஸ்டர் நீங்க எப்டி ட்ராவல்ல பண்ணுவீங்களா டிராவல்ஸ்லா
ம்க்கும் ம்க்கும். குக்கும் குக்கும் ம்க்கும்.